ஹலோ
ப்ரோ
ஹலோ
ஹலோ ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ உங்ளுக்கு கேக்குதிங்ளா ஆ சொல்லுங்க
எதுரோ பண்றய
நா சும்மாதா ப்ரோ இருக்கே
ஓகே ஓகேங் ப்ரோ
அ நீங்க என்ன பண்றீங்க ஆ ஒர்க்கெல்லா முடிஞ்சு சாப்டீங்ளா
போ நீங்க
ஆ சாப்டாச்சு ப்ரோ இப்பதா சாப்ட்டு வந்தே உம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ கோதும தோஸ் தே அப்றோ வந்து பாத்தீங்கன்னா அ எக்கறி
பரவால்ல ப்ரோ இங்க ப்ரோ வீட்ல தானா இல்ல வெளிய சாப்ட்டீங்ளா
வெளிய வெளியதாம்
ஓகே ஓகேங் ப்ரோ
செரிமா. ஆ செரி மா அவ்ங்க மா ஒரு நாள் போட்டான் மொட்டர் போட்டு வரே தண்ணியே வர்ல என்னடா கால் மண் நேரோ தண்ணியே வர்ல கீழ ரெண்டு டேப்பூ தொறந்துவுட் கீழ கீழ் ரூம்ல ரெண்டாது மா ஆ ஹா இந்த சைட்லிருந்து இந்த் நம்ம பாத்ரூம்மு ஆமா ஒரு ஆ ஆஸ்பிட்டல் கால் மட்டுதா பேசிட்டு வந்தர்றே மா ம் ஹலோ
ஆ சொல்லுங் ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ பரவால்ல பரவால்ல ப்ரோ எங்கே ப்ரோ வெளிய ஸ்டே பண்ணிருக்கீங்ளா
ஆ ஆமா நா வந்து ரூம் எடுத்து தங்கிருக்கே நா வந்து ஆஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றே நானு அ ரூம் எடுத் த்து நா தங்கிருக்கே தனியா
ஓ ஓகே ஓகே ப்ரோ உள்ளு ரூம்ல ஓகே
ஆ ரூம் எல்லா பரவால்லதா ஏதோ அட்ஜஸ் பண்ணி இருக்க வேண்டிதா வேற என்ன பண்றது ஆமா ஏன்னா இப்ப இருக்குற சிட்டி லைஃப்க்கு ரூம் எல்லாம் கெடைக்கறதே ரொம்ப கஷ்ட டமா இருக்குது
அது என்னமோ உண்மதா ப்ரோ
ஏதாவது ஒரு கொற ஏதாவது ஒரு பிரச்சன அப்டியேதா போயிட்ருக்கு
ஆமா ப்ரோ
அவுங்களு இருக்குது கூட சக நண்பர்கள் எப்டி இருக்காங்கண்றத பத்தியு இருக்குதுல்ல
ஆஹ் ஆமாம் ப்ரோ
உம் நாம என்னதா நா ஒழுங்கா இருந்தாலு கூட இருக்றோங்க ஒழுங்கா இருந் ஆ ஒரு ரூமோ ஒரு வீடோ எதுவா இருந்தாலும் நம்ம கரெக்டா கொண்டு போமுடியு
கரெட்டுதா அததா ப்ரோ நானு சொல்ல வந்தே உம் நம்மளே கரெக்ட்டா இருந்தாலு கூட இருக்
கூட இருக்கறவங்க கரெக்டாராமா
ஆஹ் செரி செரிங்க ப்ரோ எவ்வளோ நாள் இங்க ஸ்டே பண்ட்ருக்கீங்க
நா ஒரு ரெண்டு வருஷமா இப்போ நா மொதமா மொத்தமா ஒரு நாலு நால்ற வருஷமா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே நானு இப்பொ இப்போ ஒரு ரெண்டு ஷமா நா ஆ இங்க இருக்கே
ஓ
இந்த ஹாஸ்பிட்டலே இதுக்கு முன்னாடி வேற ஹா்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்ருந்த
ஓ ஓகே ஓகே ப்ரோ
ஷ இங்க ஒரு ரெண்டு வருஷ மொத்த நாலு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இங்க ரெண்டு வருஷ ட் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு பரவால்ல
ஓ சூ சூப்பர் ப்ரோ அப்பற ப்ரோ இங்க லீவுக்கு மட்டுந்தா வீ வீட்டு போவீங்களா
ஆமா இல்ல இல்ல ஏ நான் மேக்சிமம் நா நியர்பை நூத்தம்பது கிலோமீட்டர் தா எனக்கு நேட்டிவு அ னால வந்து நானு வார்த் துக்கு ஒரு முற போய்றது சனி கெழம ஈவினி்ங்க் கெளம்பனனா ஞாயித்துக்கெழம ஆஹ் ஃபுல் டே அங்க இருந் ட்டு மண்டே திருப்பி வந்துருவன் திங்ககிழம திருப்பி நா வேலைக்கு வந்துருவ
ஓ சண்டே லீவ் தான ப்ரோ
ஆஹ் சண்டே எப்போமே லீவு கவுர்மெண்ட் ஹாலிடேலா எல்லா ஹாலிடேயு லீவு
ஓகே ப்ரோ இப்ப வீட்ல தான இருக்கீங்க
ஆஹ் இப்ப வீட்லதா இருக்க
த்டு கேக்கறே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான
ஆமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தா உம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கம் ஆஹ் பரவால்ல பரவால்ல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ
ருக்க ப்ரோ
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே பரவால்லயே சேல்ரி எப்டி நீங்க தனியா ரூம் எடுத்து தங்கிட்டுருக்கீங்களா
இல்ல இல்ல ப்ரோ நா வீட்ல இருந்து தா போய்ட்டு இருக்கே ஒர்க்கு
ஓகே
அதா செரி நா பிஸ்னஸ் தா பண்லாதா பிளான் ப்ரோ செரி நமக்கு இந்த ஒர்கே செட்
ஆமா என்னைக்குமே பிஸ்னஸ் தா ப்ரோ நமக்கு கை குடுக்கு லா லாபமோ நட்டமோ நம்மோ நம்மோ கையில இருந்து நம்மோ போட்டு நம்மோ ஒரு இது பண்றது நமக்கு இதுதா என்னைக்குமே இன்னொருத்தர்கிட்ட அடிமையா வேல பாக் குறத விட பிஸ்னஸ் தா என்னைக்குமே நாளைக்கி நஷ்டமாச்சுன்னா கூட நா தான பண்ண பிசினஸு நா பண்ணதுதான நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்ட்டு விட்டு போய்லா
ஆஹ் அது தா ப்ரோ நானு ரொம் எறங்கணு ஆஹ் சக்சஸ் ஆனாலு செரி, பெயில் ஆனாலு செரி எறங்கணு நம்ம அந்த மைண்ட் செட்டோட எறங்கணு ப்ரோ.
ஆமாமா கண்டிப்பா கன்ச் கன்ஸிஸ்டென்ஸியா ஒரு ப்ச் விடாமுயற்சியோட பண்ணுனா எ எந்த இதுலயுமே வெற்றி பெறலா அட்லீஸ்ட் வெற்றி பெறலனாலு ஒரு லாபகரமாவது இருக்கலா
ஆஹ் அதா ப்ரோ கரெக்ட் தா. வீட்ல வீட்
ப்ச் நா ஒரு நாள் பண்ண, ஒரு நாள் நா ஆரம்பிச்ச இன்னிக்கு மட்டுந்தா பண்ண அஹ் எனக்கு அதுக்கான பலன் கெடக்கல அப்டின்ட்டு ஒரே நாள்ல நம்ம விட்டு போய்டக் கூடாதுல்ல. எல்லாமே டேக்ஸ் டைம் எதுமே ஈஸியாவு கெட
கரெக்ட்டுதான் ப்ரோ அதுவு மத்தவங்க என்ன சொ சொல்லுவாங்கனு பாத்துட்டே அதை ம் அவங்க இத சொல்லிருவாங்க அத அத சொல்லிருவாங்னு பாத்துட் காதுல வாங் காகக் கூடாது ப்ரோ
மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, சொல்லிடுவாங்கன் நம்ம யோச்சிட்டே இருந்தன்னா கடைசி வரைக்கு நம்மளால வாழவே முடியாதுல்ல. அவெ இப்டி சொல்லிடுவா, இவெ அப்டி சொல்லிடுவாய் இது தப்பாயிடு அதுக்கு தப்பாயிடுன்ட்டு கடைசி வரைக்கு நம்மொ யோசிச்சிட்டே இருந்தன்னா யோசிச்சிட்டேதா இருக்கணு லைஃப் லாங் இன்னொருத்தர்கி ட்ட வ வேல பாத்துட் ன்ட்டு யோசிச்சிட்டேதா இருக்க வேண்டியதா.
ஆமாம் ப்ரோ, அத மட்டு நம்ம இக்னோர் பண்ட்டு போய்ட் டொம்ன்னா ம் லைஃப்ல எதோ ஒண்ணு முன்னேற்றம் வரும் ப்ரோ.
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ ஒங்களுக்கு ப்ரோ இது இந்த ஃபீல்ட் சரி ஆயிருச்சா
ஆஹ் இந்த எனக்கு இந்த ஃபீல்டுதா நா படிச்சது இந்த ஃபீல்டுதா ஒர்க் பண்றதே இந்த ஃபீல்டு தா. ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு ஒ ரொம்பொ புடிச்சிதா நா வேல பாப்பே ஏன்னா யாரோ ஒருத்தரு முடியாதவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றோ உதவி பண்ண முதி முடியாதவங்களுக்கு உத உதவி பண்றோ, அதுல நம்மளுக் கொரு மனத்திரு ப்தி
உம் புரியுது ப்ரோ
ன்றது வரலன்றது அப்பாற்பட்ட விஷயொ நமக்கு ஒரு ஒரு ஹேப்பினஸ் மாரி ஒரு சந்தோஷம் மாரி
உம் ஆமா ஆமா ஓகே ஓகே ப்ரோ
த்திவ காசுக்காக வேல பாக்கணு அப்பிடின்னா எத்தனயோ வேல இருக்குது இத விட சம்பளம் அதிகமா தர வேலயு இருக்குது சோ ஒரு ச் படிச்சிட்டோ படிச்சுட்டோ ஒரு மருத்துவ துறையில படிச்சுட்டோ சரி அதுக்காக கண்டிப்பா அதுக்காக ஒ கொஞ்சமாது வேல பாத்து ஆவணு அப்பறொ கூட கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஃபீல்டுல மாறிக்கலா அப்பிடின்ற ஒரு ஐடியாலதா இருக்குற
சூப்பர் ப்ரோ ஒரு இசான இதுலதா இருக்கீங்க
புரியல ஆமா ஃபோர் இயர்ஸ் நான் இதுலதான் இருக்கேன் இதுலதான் இருக்கேன் இன்னும் பல இந்த மாரி நெறைய பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் சைட் பை சைட்
பரவால்ல ப்ரோ
உம் ஏன்னா ஒரு இன்கம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல ஒரு வருமானத்தை வச்சு இன்னைக்கு ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது
இப்பத்தி ஜென்ரேஷன்ல அது மட்டும் பண்ணவே முடியாது
ஆமா ஆமா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருமானமாது இருக்கணும் இந்த வருமானத் ஓவர் டெக் பண்ணலேன்னா கூட அந்த வருமானம் அட் ஒரு கால்வாசி செலவுக்காவது அது ஆச்சுனாதான் நமக்கு இதுவா இருக்கும்
ஆமாம் ப்ரோ இப்ப இருக்கிறது கொஞ்ச வெலவாசிலாம் சோ சாமி
இருக்கிறது நாட்டு நிலைமை இருக்கிறது இப்ப எல்லாம் பணம் இருந்தா தான் எதுவா இருந்தாலுமே நடக்
ஆமாம் ப்ரோ நடக்குது இல்லாம ரிலேட்டிவே அந்த மாதிரி தான் இருக்காங்க பணம் இருந்தா தான் மதிக்கிறானுங்க இல்லேன்னா
ரூவா நம்ம கொடுத்து உதவமாட்டாங்க நாளைக்கே ஒரு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போவான் ஒரு மருத்துவமனைக்கு போறோம் ஒரு உடம்பு முடியலன்னா கூட நம்ம கையில பணம் இருந்தாதான் உண்டு இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது
உண்ம அது ஹண்டர் பர்சன்டேஜ் உண்ம தா நம்ம கிட்ட ஒ ஒர்வாநாளு நமக்
ஆமா அது இப்ப இருக்குற வெலவாசி இங்கெல்லா ஹாஸ்பிடல்ஸ் சைடுல்லா போனோன்னா மினிமம் லட்ச கணக்குல தா மினிமமே லட்ச கணக்குல தா உள்ள போணு அந்த மாரிதா இருக்கு இப்ப அதுக்கேத்த மாரி நோயு புதுசு புதுசு த நோய்களு உருவாயிட்டு தா இருக்குது புதுசு புஸ்சா மருந்துகளு கண்டுபிடிச்சிட்டு தா இருக் காங்க
ஆமாம் ப்ரோ எங்க ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு இதுல கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா ஏதாது ம்ரூமெண்ட் இருக்குமா இல்ல
அது ட்ரீட்மெண்ட பொறுத்து கேன்சர் வந்துருக்குர எடத்த பொறுத்து அப்டிலா நெறைய தனித்தனி இருக்குது ப்ரோ ஒரு சில எடத்துல வர்ற கேன்சர் வந்து பரவவே பரவாதுனு சொல்லுவாங்க ஒரு சில எடத்துல வர்ற கேன்சர் வந்துப் பரவு எவ்ளோதா நம்ம இது பண்ணாலு பரவு இப்ப ரத்தத்துல வர்ற கேன் தெருல கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல வர்றப் புற்றுநோய் வந்து பாத்திங்கனா ஒரு ரத் ரத் த்தோ ஒடம்பு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒடம்புல எல்லா பாகதுக்கு போயிட்டு வருது அப்ப ரத்தத்துல புற்றுநோய் இருக்குதுனா எல்லா ஒ எல்லா உடல் பாகதுக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருகுது
கரெக்ட்தாங்க
மார்பகத்தில வர்ற புற்றுநோயினா மார்பகத்த மட்டு ஏனா மார்பகத்துக்கு ரத்த ச ஐ மீன் பிளட் சப்ளை வந்து அதுக்கு கிடையாது சோ அப்டிங்கும் போது அப்படினும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்பகத்த நம்ம வெட்டி எடுத்துட்டோனா அதுக்கு அப்ரோ புற்றுோய் பரவுவதற்கு வாய்ப்பு இல்ல அப்படியே போ அத வெட்டி எடுத்துட்டுனாலும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு அதுக்கு ரேடியேஷன் கீமோ டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்
ஓகே இந்த ப்ரோ ஜீன் வைசா நம்ப பரவல் சான்ஸ் இருக்கா இல்ல
கேன்சர் வந்து ஜீன் வய்ஸ் பரவாது புற்றுநோய் வந்து கே ஜீன் வயஸ் பரவாது
அதான்தா ப்ரோ ரீசென்டாதா ஒருத்தரு போட்டிருந்த டீத்துல இருந்து எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அதனால எனக்கு வந்ச்சு அப்படின்னாரு
நறைய பேருக்கு நறைய பேருக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா பல்லுல பல்லு மூலியமா வர்றத்தான் ஏன்னா ஒரு ஒரு தரமற்ற ஒரு ஒரு சின்ன பல்லுவலி இருக்கு ஒரு டென்டல் கிளினிக்கு போவாங்க அஹ் ஒரு நார்மல் சின்னதா இருக்கிற டென்டல் கிளினி்க்கி அங்க வந்து அவன் வந்து ஆட்டோ கிளேவ் பண்ணாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை வந்து எடுத்து பல்லுல வச்சு யூஸ் பண்ணுவான் அது கொஞ்ச நாள் போகப் போக போக போக அந்த எடத்துல அது கேன்
ஓ ஓகே ஓகே ப்ரோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா நம்ம க்யூர் பண்ணிட்லாமா ப்ரோ.
ஆமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா கியூர் பண்ணிர்லா அதுக்குன்னு கீமோ ரேடியேஷன் இன் ட்ரக்சு அந்த மாரி நெறயா விஷ்யோ இருக்குது தெரப்பி ஆட்டோ ம்யூன் தெரப் பி அப்டின்ல்லா சொல்லுவாங்க அதுல நெறயா இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்னா இது பண்ணிட்லாம் எல்லாமே வந்து வர எடத் பொறுத்துதான் இருக்குது
கரெக்ட் தான் ப்ரோ அங்க ப்ரோ கிளைமேட்லாம் எப்டி ப்ரோ இருக்கு
இங்க இப்போ ஒன்னும் மழ வரமாரி இல்ல நேத்துதான் ஏதோ காத் அடிச்சிட்டே இருந்தது மழ வரும்னு பாத்தோம் ஆனா வரவே இல்ல எங்கே அனல் அப் அப்படியே ஒடம்பு இருக்
ஆமாம் ப்ரோ இது ஜூன் வந்துருச்
அஹ் ஜூலை இல்ல ஆகஸ்ட் ட்லதான் போகும்ன்னு நெனைக்கிறேன் இந்த வெயிலு
பறக்கத பார்த்தா எது சூரியன்ல வேற எதோம் சொல்லிட்டு இருக்கானுக ஓவர் ஹீட்
பயங்கர ஹீட்டு ஒன்னும் தாங்கவும் முடில தூங்கவும் முடியல அந்த மாரிதா இருக்குது
ஆமாம் புரோ இப்ப வேற பவர் கட்டு வேற சும்மா போய்கிட்டே இருக்குது
ப்ரோ டைம் ஆயிடுச்சு ஆஹ் டென் ஃபாட்டி
ஓகே ப்ரோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ
ஆஹ இது டென் ஃபாட்டி இது லெவன் ஓ லெவன் டைம் ஆயிடுச்சி
ஆஹ் ஓகே ம் ஆ ஓகே ம்